சு முத்தினா
அலோ சொல்லுங்க தோழி
ஓகே தோழி சாப்ட்டீங்களா தோழி நலமா இருக்கீங்களா
ஆ நல்லமார்க்கே நீங்க
ஆ ச நலமாருக்கே சாப்டே நீங்க
ஆ ப்ரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு காலை உணவு முடிஞ்சிர் ச்சு இப்ப மதிய உணவுக்கு த்தா ப்ரிபேர் பண்ணிட்டுருக்கே
ஓ ஓகே தோழி ஓகே என்ன சமையல்
ஆ ஒண்ணும் ஸ்பெஷல் கெடையாது தக்காளி தொக்கு ஆ வெண்டக் கா பொரியலு முட்ட
ஓ ஓகே தோழி ஓகே தோழி சமையல்ல உங்களுக்கு ஆர்வோ அதிகமாருக்கா
இல்ல தோழி எனக்கு ஓரளவுக்கு தெரியு
ம்
உங்களுக்கு உங்களுக்கு
ஆ இங்க என்ன சமையல் அப்டின்னு பாத்தீங்கன்னா சாதோ சாம்பாரு வாழக்கா பண்ணிருக்கோ ஆ சமையல்ல ஆர்வம்னா அந்த அளவுக்கு கெடையாது ஓரளவு ந்த புது புது டிஷஸ்லாம் யூடியூப்ல பாத்து சமக்கிறது அந்த மாதிரி சமக்கிறதுல எனக்கு ஆர்வோ இருக்கு தோழி
ம் சூப்பர் சூப்பர் எனக்கு எனக்கும் இந்த மாதிரி ஆர்வோ தா ஆனா எனக்கு அது சமெக்கும் போது நா பாத்து அத செய்றோம் இல்லயா நம்ம பண்ணும் போது கொஞ்ச டேஸ்ட் மாறி போயற மாதிரி ஃபீல் ஆகுது
ஓ ஓகே ஓகே
ம் சோ எனக் கு ஓரளவு குக்கிங் தெரியு அதுவே வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறது
ம் ம்
நானு எங்க ஹஸ்பண்ட்டு பாப்பா மட்டுந்தா சோ எது சமெச்சு குடுத்தாலு சா சாப்ட்ருவாரு எங்க ஹஸ்பெண்ட்டு
ஓ ஓகே ஓகே சூப்பர் தோழி சூப்பர் சூப்பர் உம் அதே மாதிரி ம் எனக்கு பாத்தீங்க அப்டின்னா எனக்கு ஒரு குட்டி கொழந்தருக்கு ரெண்டு வயசுல ஆ அவுங்க வந் ம் ஓகே ஓகே ஆ அவ்ங்களுக்கு வந்துட்டு இப்பதைக்கு ரசோம் சாப்பாடு தான் ரொம்ப புடிச்சிருக்கு
அப்டியா
ஏயே அதுனால சேரின்ட்டு ரசோ மட்டும் என்ன சமச்சாலு கூடவே ரஸ் மும் வச்சர்றது ஏன்னா கொழந்தைக்காக
ஓகே ரொம்ப ரசோ குடுக்க கூடாது இல்லையா தோழி ஏனா அது புளிப்பிருக்கும் இல்லையா அதுல பாப்பாக்கு ரொம்போ ரசோம் சாப்டக்கூடாதுல்ல டெய்லி பேசிஸ்ல
ஆமா ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டு விட்டு தா குடுக்கணுனு இப்பதான் வீட்ல சொல்லிட்டுருக்காக
ம் ம் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க தேங்கா இ தேங்கா சாதோ தயிர் சாதோ லெமன் சாதோ அந்த மாரி அ ஸ்பெஷலி இந்த உருளக்கிழங்கு சாதம் அந்த மாதிரில்லா சாப்ட மாட்டாங்கள உங்க பொண்ணு ஏன்னா பசங்க இந்த மாரி விரும்பி சாப்பிடுவாங்கல்ல பருப்பு சாதம்
ஆ பசங்க பசங்க எனக்கும் பையன் தான் ஆ இப்பதா கொஞ்ச கொஞ்சமா குடுத்து பழக்கம் பண்ணிட்ருக்கோ எல்லா
ஆமா அது அவுங்கள சாப்புட வ வைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அய்யோ ரொம்பக் கஷ்டமா இருக்கு என் பொண்ணு பின்னாடியே சுத்த வேண்டியதா இருக்கு சாப்படவே மாட்டேங்குறா ரொம்ப அழுவுரா ரொம்ப மெலிசா மெலிசா ஆயிட்டா சாப்டாம இரு எல்லாரும் என்ன சொல்றாங்க என்னவோ நம்ம சரியா பாத்துக்காத மாதிரி சொல்றாங்க
அது கொழந்தைங்க சாப்புடாம இருக்குறனால அந்த மாதிரி இருக்கு அதுவும் சாப்பிட வைக்கிறதுகுள்ளயே நமக்கு பெரிய ரிஸ்க்கா இருக்கு
அய்யோ எனக்கு ஒரே தினமும் இதே எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு வேலையா இருக்குது எனக்கு அவளுக்கு ஊட்டுறதே
உம்
உம்
ஆ அப் அப்புறோம் என்ன டிஷ்ஷு உங்களுக்கு ரொம்ப புடிக்கும் சமைக்கிறதுலயும் செரி சாப்படுறதுலயும் சைவம் அ
எனக்கு உம் சைவம் பிடிக்கும்
உம்
ஆ அப்றமா பிரியாணியில அந்த மட்டன் பிரியாணி அந்த மாரி ரொம்ப பிடிக்கும்
ம்
உங்களுக்கு தெரியுமா வைக்கிறதுக்கு பிரியாணி
பிரியாணி நா சிக்கன் பிரியாணி பண்ணுவேன் ஆ ரொம்ப டேஸ்ட் ட்டு அந்த அளவுக்கு இல்லனாலும் நா யூடியூப் பாத்து கத்துக்கிட்டேன் ஆ அது ஓரளவு பண்ணுவேன் மட்டன் பிரியாணி இதுவரையு நா பண்ணுனதே இல்ல
அப்டியா
அ வீட்ல அம்மா சமைப்பாங்க ஆனா நா சமச்சதில்ல
ம்ஹும் நாங்க அதிகமா மட்டன் விரும்பி சாப்புடுவாங்க எங்க வீட்டுல அதே மாதிரி மட்டன் அல சரி அந்த ஈரலு இந்த கொடல் அந்த மாரி போட்டி அது மாரி எல்லா என் கணவர் ரொம்ப விரும்பி சாப்டுவாரு
உம்
அதுவே அதிகமா சமைக்கிறது வீட்ல
ஓ அத விட பிரியாணி நீங்க செம்மையா செய்வீங்க எப்பவுமே சூப்பரா செய்வீங்க
அ ஆமா பிரியாணினா எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் ஆயிருச்ச இல்ல அதிகமா பண்ணிட்டே இருப்போம் கம்பல்சரி வாரத்துல ஒரு தடவையாவது செஞ்சுருவோ
உம்
அதுவு எங்க வீட்டுக்காருக்கு அது ரொம்ப பிடிக்கும் பிரியாணி அதுவும் மட்டன் பிரி என்னா ஒன்னு ரொம்ப விரும்பி சாப்டுவாரு
அதுக்கு காம்பினேஷன்னு இந்த ரைத்தா அந்த மாதிரியா
ஆமா ரைத்தா
ம்
கத்திரிக்கா கத்திரிக்கா அந்த பச்சடி அப்டி சொல்வாங்கல அது வைப்போ
ஓ ஓகே ஓகே அதே மாதிரி பிரியாணிக்கு ரெட் கலர்ல அல்வா மாறி வப்பாங்களே அது பேரு அல்வா தானா
ஆமா ஆமா அது ஆ பிரெட்டு அல்வானு சொல்வாங்க
ம் ம்
அது எங்க இதுல காம்மினேஷனா வைப்பாங்க எப்பவுமே பிரியாணி கத்தரி் அ கத்திரிக்காய் அந்த பச்சடி அந்த மாரியெல்லா வே ச்சுட்டு சைட்ல பஸ்ட்டு எல்லா அந்த இது இந்த கேசிரி மாதிரி அந்த மாரி செஞ்சுட்டு இருந்தாங்க அது ரொம்ப போர் ஆயிடுச்சு அது செஞ்சு செஞ்சு செரி அது இப்ப மாறி இப்ப பிரெட் அல்வாக்கே மாறி இருக்காங்க அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு தெரியுமா பிரெட் அல்வா எப்டி செய்யனு அப்டின்னு
எப்டி செய்யணும்னு தெரியல என் ஃப்ரெண்டோட மேரேஜ்கு நா போயிருந்தப்ப ரெட் கலர்ல சாப்டுட்டு கேட்டப்ப அல்வாந்தான் சொன்னாங்க அந்த பொண்ணு
ம் பிரெட் அல்வா பிரெட் அல்வா அது பிரெட்லயே செய்வாங்க
அ அது நான் செஞ்சது இல்லை ஒன் டைம் ஒன் டைமா ரெண்டு டைம் நான் கல்யாணத்துலதா சாப்பிட்டு இருக்கே
அது ஈஸி தா தோழி அது பிரெட் எல்லா இல்ல நல்லா என்னைல நல்லா பிரை பண்ணி எடுத்துக்கணு நல்லா கிறிஸ்பியா
ம்
எடுத்துட்டு அந்த ஷீரா எப்டி செய்யணு அப்டின்னா அந்த சக்கர எல்லா என்ன பண்ணு நல்லா போட்டு லைட்டா தண்ணி விட்டு நல்லா சர்க்கரை நல்லா போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கணும்
ம்
பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது என்ன பண்ணுவாங்க அந்த பிரெட்டு அதுல ஊரு வைப்பாங்க அப்போ நல்லா அத உறிஞ்சிருக்கு இல்லையா
ம் ஆமா
அப்புறமா தாலி ஒரு சைட்ல என்ன பண்ணுவாங்க தாலிப்பாங்க இந்த இழய்ச்சி அந்த எண்ணெய்ல போட்டு நெய் போடுவாங்க
ம்
நல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் நறைய போடுவாங்க நல்ல பாதம்மு ஆ பிஸ்தா இந்த மாதிரி முந்திரி திராட்சை அதெல்லா நல்லா நல்லா நெய்ல நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டு மா நம்ம அந்த ஆ காதமம்மா அத போட்டுட்டு அதுக்கப்பறமா இது எல்லா ட்ரை ப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா பிரை பண்ணி எடுத்து வச்சிருப்போ இல்லையா அதுவு என்ன பண்ணுவாங்க அந்த பிரெட்டு் இல்லயே போட்டுடுவாங்க அந்த எல்லாமே அந்த நெய்லயே ஊத்திட்டு மில்க்கு நல்லா பாயில் பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம வீட்ல செய்யுபோது அந்த மாரி பண்ணுவோ மேபி அந்த ஃபங்க்ஷன்ல பண்ணும்போது அவங்க எப்டி செய்வாங்க தெர்ல ப்ப மில்க் அதுல ஊத்துவாங்க நல்லா அந்த ஆல்ரெடி ஃபிரை பண்ணி வச்சிருக்கிற அந்த ப்ரெட்டு நல்லா அந்த மில்க் லயு இது பண்ணுவாங்க பண்ண அப்றமா மில்க் மேடு இந்த கவ்வா கவ்வா தெரியுமா கோவா சொல்லுவாங்க இல்லையா
கோவா வா
ஆமா கோவா அந்த இது சொல்லுவாங்க இல்லையா அந்த வெள்ள கலர்ல இருக்குமே பால்கோவா அந்த மாதிரி சொல்லுவாங்க சொல்லுவாங்க இல்லையா அது கடையிலு இனிப் கடைல கெடைக்கு அது அந்த மாரி கோவால்லா வாங்கி அப்புறமா மில்க் மேட் அதெல்லா நெறைய போட்டு நல்லா அது மிக்ஸ் பண்ணி அப்றமா அது அது ஒரு பதம்க்கு வந்து அப்றமா என்ன பண்ணுவாங்க அந்த ஷீராலே ஆல்ரெடி அத டிப் பண்ணிதான இருக்கு அது உன்னு கொஞ்சம் உன்னு சாஃப்டாயி ஹல்வா மாதிரி ஆயிரு
ம் ம்
சக்கர அதுக்குப்புறமா நம்ம டிப்பண்ண தேவ இல்ல சப்போஸ் நம்மளுக்கு அது தேவப் பட்டுதுன்னா நம்ம சுவைக்கு ஏத்த மாதிரி நம்ம வேணுனா ஆட் பண்ணிக்கலா நம்ம ஆல்ரெடி சக்கர கரன் கரஞ்சி வச்சிருப்போ இல்லயா அந்த அது எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலா எவ்ளோ நமளுக் தேவையோ
ம் ஓகே தோழி நீங்க சொல்லும் போதே அப்டியே சாப்பணு போல அப்டியே நானே நீங்க சொல்ல சொல்ல அப்டியே கற்பனைல இருக்கே
என்ன தோழி
நீங்க சொல்லும் போதே சாப்புட்ணும் போல தோணுதிங்கிறே
ஆமா கண்டிப்பா ஒரு நாள் வாங்க தோழி செஞ்சு குடுத்துட்லா நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நா சொல்லிருக்கே ல்ல இதே மாதிரி ஃபார்மட்ல ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க பண்ணி பாருங்க ஒரு தடவை வீட்ல செஞ்சு பாத்துட்டு சொல்லுங்க எப்புடி வந்திருக்கு அப்டின்ட்டு
கண்டிப்பா தோழி நா செஞ்சு பாத்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்றே எப்டி வந்திருக்கு அப்டின்ட்டு ஆனா நா ரொம்ப நாளா நெனச்சே உங்களுக்கு கொடுத்து அனுப்புறே இது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நா ரொம்ப நாள் நெனைச்சே பரவால்ல இன்னைக்குதா உங்க உங்க மூலியமா நா தெரிஞ்சுக்கணும்னு இருந்துற்கு போல
ஆமா கண்டிப்பா இது செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இது நம்ம என்ன பண்ணலா ஃப்ரிட்ஜ்ல கூட நல்லா பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலா
ஓ ஓகே ஓகே
தேச்சுட்டு கூட நீங்க சாப்பல்லா ரொட்டிக்கு சாப்பல்லா நார்மல்லு இது டெய்லி நம்ம மார்னிங்கு ப்ரேக் ஃபாஸ்ட்கு எதாது ரொட்டி இந்த மாரி ப்ரெட் எடுத்துட்டோ இல்லையா அந்த மாதிரி வெச்சு ரொட்டிக்கு ரோல் பண்ணி கூட சாப்ட்டா சூப்ரா இருக்கு
ஓ ஓகே தோழி ஓகே தோழி இந்த காம்பினேஷன்லா நா கண்டிப்பா ட்ரை பண்றே ம் ஓகே தோழி கண்டிப்பா நா ட்ரை பண்ணி
ஸ்பெஷல்லி அதுல என்ன பண்னு நீங்க கோவா வாங்கி வச்சு போடுணு அதுல கோவால ரெண்டு விகமா இருக்கு இனிப்பு கோவா கோவாவு இருக்கு இனிப்பு இல்லாததையு இருக்கு சோ நீங்க இனிப்பு இல்லாதது அதிகமா எனக்கு தெரிஞ்சு போடுவாங்க ஏனா அதுல ஆல்ரெடி நம்ம சக்கர கறந்து வச்சிருக்கோ இல்லையா அதுனால என்ன பண்ணுவாங்க இனிப் ப்பு இல்ல அதிகமாவே இனிப்புல செய்யும்போது கோவா இந்த சக்கரை இல்லாத கோவா கெடைக்கு நீங்க போய் கடைல கேட்டீங்கன்னா இனிப்பு கடையில கண்டிப்பா அங்க கெடைக்கு அந்த கோவா தா அதிகமா யூஸ் பண்ணுவாங்க ஸ்வீட்ஸ்க்கு
ஓ ஓகே தோழி ஓகே தோழி நா கண்டிப்
கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க செரிங்க தோழி ரொம் ரொம்ப நன்றி உங்ககிட்ட பேசனது ரொம்ப நல்லா இருந்தது தோழி நன்றி நன்றி வணக்கம்